பள்ளி அந்த அந்த வாழ்க்கைய பத்தி நம்ப பேச போறோ நம்ம பள்ளிகள்ல என்னல்லா வந்து அ பாத்தோம் அந்த பள்ளி வாழ்க்க எப்டி இருந்தது அத பத்தி பேசலா இப்ப வந்து அந்த பள்ளி வாழ்க்க அப்டின்னு சொல்லும் போதே எனக்கு வந்து அந்த பள்ளிகள்ல வந்து என்னோட ஆ தோழிகள்லாம் எனக்கு வந்து எனக்கு ரொம்பவுமே பிடிக்கும் ஆனா அவங்க வந்து ஆ ஒரு ஒரு கட்டத்திலயும் வந்து எனக்கு ஒரு ஒரு அ உதவி செஞ்சிருக்காங்க அப்டின்னு சொல்லலா முக்கியமா வந்து அந்த அஆ பள்ளிகள்ல படிக்கும் போதுதா நம்ம வந்து நறைய விஷயோ கத்துக்கிறோ அப்டின்னே சொல்லாம் மொதல்ல நம்ம அந்த எழுத எழுதுறதா இருக்கட்டும் ஒரு விஷயத்த படிக்கிறதா இருக்கட்டும் ஒரு ஒரு நண்பர்கள் கூட்டமே வந்து நம்மளுக்கு அங்க இருந்துதா ஒரு உருவாகுது அப்டின்னு சொல்லா நம்ம வீட்ல எவ்ளோ நேரோ செலவழிக்கிறோமோ அத விட நம்ப வந்து ஒரு மடங்கு மேலயே நம்ம வந்து அந்த பள்ளிகள்ல தா கழிச்சிருக்கோ அப்டின்னு சொல்லா குறிப்பா அந்த விளையாட்டு அ விளையாட்டு இதெல்லா இருக்கும்ல அதெல்லா வந்து நெறைய்யா நம்ம வந்து பகிர்ந்திருப்போ நெறைய விளையாடிருப்போ ஒர்த்தருக்கு ஒருத்தர் வந்து எந்த விதமான அ விளையாட்டுகள் தெரியு அது மூலியமா எப் இப்டிலா நண்பர்கள் ஆனாங்க அந்த மாரி வந்து ஒவ்வொரு ஒவ்வொருத்தவங்களோட கதைய கேட்டாலுமே வந்து என்ன சொல்லுவாங்க அப்டின்னா எனக்கு வந்து பள்ளி பருவந்தா எனக்கு ரொம்ப புடிக்கும் அப்டின்னு சொல்லுவாங்க எனக்கும் அதே மாதிரி தா பள்ளி பருவோ அப்டின்னும் போது எனக்கு வந்து அ என்ன எல்லா விஷயங்களும் வந்து ஞாபகம் வருது அப்டின்னு சொல்லலா அதாவது நா முத முதல்ல வந்து பள்ளிக்கு அ அழுதுட்டே ஆர ஆரம்பிச்சதுல இருந்து அப்றோ ஆ முடிவு வரும்போதும் அத இந்த பள்ளியில இருந்து நம்ம வெளியில வந்து ட்டோமே ஆ நம்மளுக்கு நண்பர்கல்லா போயாச்சே அப்டின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நம்ம மொதலும் ஆ முடிவும் அதுல வந்து அழகா இருந்தது அப்டின்னு சொல்லாம் இன்னொரு ஒரு விஷயோ என்ன அப்டின்னா அதுல வந்து அந்த பள்ளிகள்ல வந்து பாத்தீங்க அப்டின்னா நம்ம வந்து ஆ ஒரு விஷயம் வந்து நம்மளோட திறம இதுதா அப்டின்னு சொல்லிட்டு ஒரு வெளிப்படுற ஒரு ஆ காலோ அப்டின்னு சொல்லா அது மட்டு இல்லாம ஒரு ஒரு வகுப்பு பிரிவும் நம்ம வந்து மாறிக்கிட்டே இருப்போ அதுலல்லா வந்து எனக்கு ஆ புதிய புதிய நண்பர்கள் கெடச்ச அனுபவம்ல்லா இருக்கு ஆ அதெல்லா வந்து சொல்லிட்டே போலா நீங்க சொல்லுங்க உங்களுடைய பள்ளி அனுபவம் உங்களுக் கெ கெடச்ச நண்பர்கள் பத்தி சொல்லுங்க
ஆ உண்மையாவே பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து பள்ளி பருவங்கள் தா ரொம்ப புடிக்கும் குறிப்பா எனக்குல்லா பாத்தீங்கன்னா அந்த நா வந்து ஒரு ஆ எட்டாம் வகுப்பு வரைக்கும் எனக்கு ஒரு ஆ இருந்த பள்ளிக்கால அனுபவ போம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது அதாவது அப்ப வந்து சொல்லுவாங்க இல்லையா அந்த தோழிகள்ல்லா எனக்கு அப்பல்லா எப்டி வந்து நம்ம பிடிச்சு வச்சுக்கணு தோழிகள்ல்லா இந்த மாரி ப்பாங்க அதெல்லா எனக்கு தெரியாது எனக்கு வந்து நா வந்து போவே நல்லா வந்து என்னுடைய ஆ சந்தோஷமா பள்ளி நாட்கள போய் அனுபவிச்சிட்டு வருவே இது மாதிரிதா வந்து என்னுடைய இது இருந்தது அதுக்கப்றோ வந்து ஒன்பதாம் வகுப்புல இருந்து பன்னிரெண்டாம் வகுப் றுப்பு வரைக்குந்தா அந்த தோழி வந்து ஆ நமக்கு எப்டி வந்து முக்கியமா இருப்பாங்க அவங்களுடைய அங்க அவளுடைய பங்கு எப்டி இருக்கு அதாவது நமக்கு இன்பத்திலேயும் சரி துன்பத்திலேயும் சரி அவங்க அப்பதா நமக்கு வந்து ஆ யார் உண்மையானவங்க அப்டின்றது நமக்கு தெரியும் அப்டின்றதெல்லா அப்பதா நா வந்து கத் த்துக்கிட்டே இன்னொன்னு ஆ எல்லா அனுபவமே வந்து பள்ளிக்காலங்கள்ல தா நம்ம வந்து அனுபவிச் வெச்சிருப்போ இன்பமா இருந்தாலும் சரி துன்பமா இருந்தாலும் சரி ஆ இன்பம்ன்னா பாத்தீங்கன்னா அ நம்ம நெறைய வந்து பயணம் செஞ்சிருப்போ நம்மளோட தோழிகளோட நெறைய அனுபவம் அதுலேயே நமக்கு கு கெடச்சிருக்கு ஆ அது வந்து இப்ப வரைக்கு நம்ம நெனைச்சு பாத்தோம்னா ஒரு சந்தோஷமான அனுபவமாதா இருக்கு அது கஷ்டமா இருந்தா கூட இப்ப நெனைச்சு கூட நம்ம சில நேரோ சிரிக்க தா செய்வோ இதுக் இதுக்கெல்லா நம்ம வந்து கஷ்டப்பட்டுருக்கோமே அழுது இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அத கூட நெனைச்சி இப்ப சந்தோஷந்தா படுவோ அந்த அளவுக்கு வந்து பள்ளிப்பருவம் வந்து நமக்கு அந்த அளவுக் குடுத்துருக்கு அனுபவத்த அ அதனால எப்பயுமே பள்ளி பருவோன்றது வந்து நமக் கு அதோடைய ஞாபகங்கள் நினைவு து வந்து எனக்கு தெரிஞ்சு நம்ம திருமணமாகி அ பல வரு டங்கள் எவ்வளோ வருடங்கள் ஆனாலுமே அது வந்து யாருக்குமே மறக்காதுன்றதுதா என்னுடைய அ கருத்தா இருக்கும் ஏன்னா அந்த அளவு வந்து அது நெறைய அனுபவங்கள நமக் கு குடுத்துருக்கு இந்த மாரி நீங்க உங்களுக்கு எதாவது அனுபவம் எதாவது இருக்குமா அதாவது வெளில எங்கேயாவது நீங்க போயிருப்பீங்க பள்ளி பருவத் இதுல இருக்கும் போது அதுடைய நினைவுகள் எல்லா இப்ப இருக்கு இல்லையா உங்களுக்கு
ஆ கண்டிப்பாங்க எனக்கு வந்து அந்த பள்ளி பருவம் அப்டின்னும் போது நாங்க ஆ மொத மொதல்ல வந்து எங்க நண்பர்களா சேந்து வெளில போனோ அப்டின்னா அ திரையரங்குக்கு தா போனோ அதுவுமே வந்து எங்களோட அ பள்ளி நிர்வாகமே வந்து முழு பொறுப்பையு எத்துக்கிட்டாங்க அப்டின்னு சொல்லலா அப்ப வந்து எங்களுக்கு வந்து ஒரு திரையரங்கு கூப்ட்டுட்டு போறாங்க கண்டிப்பா வந்து ஒரு கல்வி சார்ந்த ஒரு படமா இருக்கும் அப்டின்னு சொல்லிட்டு நாங்க அ நெனைச்சிட்டு போனா ஆனா உண்மையாவே வந்து அ வேறு மொழி அ வேறு மொழி இருந்தது அத வந்து மொழி பெயர்த்து அந்த திரையரங்குல வந்து போட்டுட்டு இருந்தாங்க அது வந்து உலகம் அழிய போறது அந்த ஒரு கதைய பத்தி போட்டிருந்தாங்க ரொம்பவுமே ஒரு இப்ப நல்ல கதை அப்டின்னு சொல்லா நா வந்து என்னோட நண்பர்களோட எல்லா சேந்து நா அ இரண்டாம் வகுப்பு படிச்சேன்னு நெனைக்கிறே அப்ப வந்து என்னோட நண்பர்களோடல்லா சேந்து நா அந்த அ திரையரங்குல பாக்கும் போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஏன்னா நாங்க இது வரைக்கும் வெளியிலன்னு எங்கள எல்லா அந்த வயசுல எல்லா யாரையுமே விட மாட்டாங்க அ ஒரு வீவ் நேரா வந்து வீட்டுக்கு போவோ இல்லன்னா வீடு விட்டா அ கண்டிப்பா பள்ளிக்கு தா வருவோ இந்த மாறிதா இருந்துட்டு இருந்தோ அ அந்த ப பள்ளி நிர்வாகமே இந்த மாறி கொழந்தைங்களுக்கு ஏதாச்சும் நம்ம வெளியில அறிவுபூர்வமா ஏதா வந்து ஒரு திரையரங்குக்கு கூட்டுட்டு போவோ படத்த பாக்க வைப்போ அப்டின்னு சொல்லிட்டு அந்த ஒரு் துவக்கம் பண்ணாங்க அது ஒரு துவக்கம் பண்ணாங்க உண்மையாவே வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது அங்க வந்து இது அந்த அ திரையரங்குல வந்து ஒரு பகுதி முடிஞ்சதுக்கு அப்பறோ அ அதுல இடைவெளி விட்டாங்க அந்த இடைவெளியில வந்து நாங்க வந்து எங்களுக்கு அந்த தின்பண்டம் வாங்கறத்துக்கெல்லா வந்து அ ரொம்ப வரிசையில நின்னுட்டு இருப்போ அதுல வந்து எங்களுக்கு புடிச்சதெல்லா ஒரு அஞ்சு ரூபா தா இருக் கை கைல ஆனா அதுல வந்து நாங்க என்னெல்லா வாங்கணுமோ மிட்டாய் எல்லா வாங்கனோ அந்த சாப்பட்ற பொருளா இருக்கட்டும் எல்லாமே வாங்கிட்டு உள்ள வருவோ ஆ அது வந்து திரையரங்குல அடுத்த பகுதி வந்து நாங்க பாக்கறதுக்கு உக்காந்துருவோ அதெல்லா வந்து ஒரு நல்ல அனுபவோன்னு சொல்லலா இன்னொன்னு என்ன அதுல அப்டின்னா அந்த பள்ளி பருவத்துல எப்படி எல்லா இருக்கும் அப்டின்னா அதாவது இரண்டாம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பு அது படிக்கிற வரைக்கு கீழ மேல அதுக்கப்றோ வந்து பெரிய பெரிய சீட் எல்லா இருந்தது அவங்களுக்கெல்லா வந்து இப்ப இருக்கையில அந்த இருக்கையில வந்து அந்த மாதிரி பெரிய பசங்கள எல்லா உக்கார வச்சாங்க அதுக்கும் அ பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு படிக்கிறவங்களல்லா ரொம்ப மேல எல்லா உக்கார வச்சாங்க அதெல்லா பாக்கும்போது எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது இப்டில்லா அழகா பிரிச்சு உக்கார வச்சிருக்காங்களே அப்டின்னு சொல்லிட்டு அதுக்கப்பற வந்து இந்த ஒரு படொந் தா அப்டின்னு நெனச்சிட்ருந்தோ அதுக்கப்பறொ வந்து திரும்ப திரும்ப நாங்க அ ஒரு ஆறு மாசத்துக்கு ஒரு தடவ ஒரு படத்துக்கு போற மாதிரி வந்து ஆ ஏற்பாடு செஞ்சாங்க அதெல்லாம் வந்து ஒரு ரொம்ப ஒரு அருமையான ஒரு விஷயோ அப்டின்னு சொல்லா அந்த நேரத்துல நாங்க வந்து ஆ நாங்க அந்த படம் காலைல போனோ அப்டின்னா ஒரு நால் மண் நேரோ அந்த படம் பாத்து முடிச்சுட்டு எல்லாமே நாங்க வர போக எல்லா நாலு மண் நரி நாலு மணி நேரோ ஆகு அதெல்லா பாத்து முடிச்சிட்டு நாங்க வரும்போது அ எங்களோட ஆசிரியர்கள் கிட்ட சொல்லுவோ கா தயவு செஞ்சு எந்த பாடத்தையு எடுக்காதீங்க நாங்களே படோ பாத்துட்டு வந்திருக்கோ அத பத்தி நாங்க வந்து உரையாடிக்கிறோ சொல்லிட்டு நாங்க கெஞ்சி கேட்டு அந்த மாரிலா நாங் நெறைய விஷயங்கள் பண்ணிருக்கோ அந்த மாரி ஒரு நம் மறக்க முடியாத அனுபவோ அப்டின்னு சொல்லா உங்களுக்கு இந்த மாரி ஏதாச்சு அனுபவோ இருக்கா சொல்லுங்க
உண்மையாவே பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாரி எனக்கு அதே அனுபவோ இருக்கு அதாது எங்களுக்கு வந்து ஆ பள்ளில என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு அ அ சினிமா இது மாரி வந்து ஒரு பெரிய திரையரங்கு அமைச்சிருவாங்க அமச்சிட்டு அ எனக்கு இப்ப கூட அந்த படங்க அ ஞாபக இருக்கு பாட்ஷா படோ அந்த படோ வந்து ஓட விட்டாங்க ஓட விட்டுட்டு அந்த ஸ்கிரீன் எல்லா நகட் கட்டிருவாங்க அங்க இருக்கிற எல்லா திரை இதெல்லா எல்லாத்தையு நகர்த்தி வச்சுட்டு எல்லாரையு ஒரே வரிசையில அப்டியே அ நெட்டா உக்கார வச்சுட்டு அந்த படத் த்த வந்து ஓட்டி விட்டாங்க அப்ப வந்து அத நா பாக்கல எனக்கு உண்மையாவே அது ஏனா நா அப்ப வந்து ரொம்ப சிறு வயதுதா எனக்கு அதனால எனக்கு அந்த அளவு அ என்ன ஊடுன்னு எல்லாரு வந்து கத்துறாங்க எல்லாரு வந்து சிரிக்கிறாங்க இந்த மாரிதா எனக் க்கு வந்து அந்த நினைவு வந்து இருக்கு என்னன்னா அப்ப வந்து ரொம்ப அ சின்ன பொண்ணு அதனால எனக்கு அந்த அளவு அந்த படம் பாக்கணுன்ற ஒரு தெளிவு ஒரு ஆர்வம் எனக் இங்க வந்து கெடையாது ஏன்னா அப்ப எல்லா வகுப்பு மாணவிகளையு வந்து அங்க ஒண்ணு சேத்து வச்சிருந்தாங்க எங்கள விட பெரிய மாணவிகளு அங்க இருந்தனால அவங்க நல்ல சந்தோஷமா அது வந்து பாத்து சந்தோஷப்பட்டாங்க அந்த மாரி இருந்தது அதே மாதிரிக்கு பாத்தீங்கன்னா அ அங்க வந்து அ இருக்கிற தின்பண்டங்கள்ல்லா பாத்தீங்கன்னா அப்பல்ல சின்ன சின்ன தின்பண்டங்களா தேன் மிட்டாய் அ கடலை மிட்டாய் அப்பறம் அ க கடுக்காப்பழம் இந்த மா சின்ன சின்னது தா இருக்கு அ அதெல்லா எங்களுக்கு பாக்கையில அதுவே எங்களுக்கு அதுதா அ எங்களுக்கு வந்து தின்பண்டமே ரொம்ப அருமையா இருக்கு அதெல்லா நெனைச்சு இப்பெல்லா நெனச்சா கூட அது கெடைக்க மாட்டேங்குது இப்பெல்லா அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்ப இருக்கிற அந்த பள்ளி பருவத்துல அதே மணிக்கு ம் நம்ம எந்த ஒரு பொருள் வாங்குனாலு அது ஓரளவு தரமா இருக்கு அந்த தின்பண்டங்க கள் எல்லாமே அதனால நாங்க சிறு வயதுல அந்த பள்ளிப்பருவத்துல என்னென்னல்லா சாப்ட்டோமோ இப்ப கூட வந்து வெளில நாங்க அது மாரி கெடைக்குமான் தேடுறோ ஆனா அந்த சுவை அந்த இது வந்து நமக்கு இன்னுமே கெடைக்கலன் தா சொல்லலா அந்த அளவுக்கு வந்து ஒரு வந்து ரொம்ப அதுடைய ஞாபகம் அத தோழிகள்ல்லா இன்னு என்னால மறக்கவே முடியாது ஆனா அவங்கல்லா முக எல்லா அவங்களுக்கு மாறி இருக்கு இது மாறி இருக்கு இருந்தாலு எனக்கு வந்து அந்த நினைவுகள் வந்து மறக்கல உங்களுக்கு அந்த மாரி தோழிகளுடைய நினைவுகள் யார் குறிப்பிட்ட தோழிகள் அப்பல்லா உங்களுக்கு ஞாபகோ இருக்கா அவங்களுடைய நினைவுகள்ல்லா உங்களுக்கு இன்னு இருக்குல்லையா பள்ளி பருவத்துல இருந்தது
கண்டிப்பா இருக்குங்க ஏனா வந்து அ நெறைய தோழிகள் இருப்பாங்க இருந்தாலு ஒரு சில பேர் வந்து அந்த மனசுக்கு நெருக்கமானவங்கல்லா இருப்பாங்கன் சொல்வாங்கல்ல அதுல வந்து எனக்கு ஒரு நாலஞ்சு பேர் இருந்தாங்க அதுக்கப்புறோ நா ஒரு பள்ளில அவங்க கூட முடிச்சிட்டு அ நடுவுல அந்த பத்தாம் வகுப்பு வேற ஒரு பள்ளியில படிச்ச அதுக்கப்றோ நா பதினொன்னாவது பன்னெண்டாம் வகுப்பு வேற பள்ளியில படிக்கும் போது அ திரும்ப அந்த நண்பர்கள் வந்து எனக்கு வந்து ஒண்ணு கூட்னாங்க அதெல்லா வந்து எனக்கு வந்து இவ்ங்க இந்த நண்பர்கள நா திரும்ப பாப்பனா அப்டிங்கற மாரி ஒரு விஷ்யோ இருந்துது திரும்ப அவங்கள வந்து சந்திக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது எனா வேற ஒரு பள்ளி எல்லாமே புதுசா இருந்தது ஆனா அவ்ங்க மட்டு எனக்கு வந்து அ பழசா தெருஞ்சாங்க ஆனா அந்த பழசுதா எனக்கு அந்த நேரத்துல வந்து எனக்கு ரொம்ப ஒரு கை கொடுத்துது அப்டின்னு சொல்லா அந்த நண்பர்கள் அ இந்த மாரி ஆச் சிரியர்களா இருக்கட்டு நம்மளுக்கு வந்து அ இந்த இந்த ஒரு எல்லா விஷ்யமே வந்து அந்த பள்ளி பருவத்துல நறையா கடச்சிருக்கு அப்டின்னே சொல்லலாங்க இந்த மாரி வந்து அ நம்பளுக்கு எந்த நேரத்துல எது அ வேணுமோ அப் அப்பல்லா வந்து நீங்க சொல்ற மாரி அந்த கடல மிட்டாயா இருக்கட்டூ இல்ல அந்த தேன் மிட்டாயா இருக்கட்டூ ஆனா வந்து ஒரு பாய்க்கி வந்து மூணு ரெண்டு அந்த மா நாலு கூட தருவாங்க ஒரு சில கடைல ஆனா இப்ப வந்து பாத்தீங்க அப்டின்னா ஒரு மிட்டாயோட வெலையே வந்து இப்ப ரெண்ருபா இல்லன்னா வந்து நால்ருபா இல்லன்னா ஐந்து ருபா அந்த மாரிதா சொல்லி விக்கெறாங்க ஆனா அதுல நீங்க சொல்ற மாரி அதே சுவை வரல அப்டின்னு சொல்லலா இந்த மாரி வந்து நம்ம நறையா விஷயங்கள் அதுல வந்து ரொம்ப ஏங்கறோ இப்ப அப்டின்னு சொல்லலா என்னெல்லா கேட்டீங்க அப்டின்னா திரும்ப பள்ளி போய் சேக்கற உன்ன படிக்கிறியா அப்டின்னு கேட்டாங்கன்னா கண்டிப்பா நா போய் படிப்பே அந்த அளவுக்கு வந்து எனக்கு அந்த அ பள்ளி பருவோ வந்து ரொம்பவுமே அனுபவொம் குடுத்துருக்கு அப்டின்னு சொல்லலாங்க இந்த மாரி வந்து அ நறையா விஷ்யங்கள் வந்து நம்ம அந்த அ பள்ளி பருவத்துலதா தெரிஞ்சுப்போ ஒரு சில அ விஷயங்கள்லா வந்து நம்ம ஆ நறையா அதுல தோல்வி அடஞ்சிருப்போ அது எல்லாமே வந்து நம்ம அந்த பள்ளி பருவத்துல தா தெருஞ்சு இருந்திருப்போ அப்டின்னு சொல்லா அ இந்த மாரி வந்து நறையா சொல்லிட்டே போலாங்க உங்க கூட பேசுனதுல எனக்கு இந்த பள்ளி பருவத்த பத்தி பேச் னெல்லா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அ மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்
நன்றிங்க